அ நல்லாருக்கீங்லானா
நல்ல இருக்கமா நீங் நல்லாருக்கிங்லாப்பா
அ நல்லாருக்கனா சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் அப்பயே சாப்ட்டன்னா கேட்டவனே ஆ ஒரு
என்னா ஏ
பச்ச பயிர் கொழம்பு
பச்சப்பயிருங்ளா சே சே சே சேர்
உங் வீட்ல என்ன சாப்பாடுங்னா
நம்ம நாங்க தோச சாப்ட்டோ
தோச சட்னி சாம்பாருங்ளா
தோச சாம்பாரு சட்னி அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க இல்ல வீட்ல செஞ்செதுதாமா
ம்
வீட்ல செஞ்சத்தா
தம்பிங்கல்லா தூங்கிட்டாங்க
தம்பிங்க எதே ஃபூஒர்க் எழுதி து இப்பதா முடிச்சானுங்கா இப்பாதா நாங்க எல்லாமே சாப்ட்ட இப்பாத
ஆஹ இவ்ளோ சிக்கராமாவே போயிட்டீங்ளே ஒரு நைட்டு ஒம்போது மணிக்கு மேல தா போவே சொன்னிங்களாக்கா
ஒரு எயிட் தேட்டிக்கு கெளம்பிருவே
அ
எயிட் தேட்டிக்கு கெளம்புனா என்ன ஒரு தேட்டின்னு ப ஃப்பிட்டின் மினிட்ஸே ஆகு டுவெண்ட்டி மினிட்ஸ் தா ஆகு ம்
ஆஹஹ நீங்க அக்கவுண்ட்ஸ் பக்காமா பாப்பீங்ளாணா அந்த பர்னிச்சர் கடைல இல்ல அந்த செய்னுதெல்லா போய் பாப்பிங்களா
மேனுஃபேக்சரிங் தனி யூனிட்டு நாங்க அக்கெளண்ட்ஸ் மட்டு பாப்போ
நீங்க பாத்திருகிங்களா அதிகமா ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்களா இல்ல மிஷின்ல பண்றங்ளா வந்து
இல்ல எல்லா மேனுவலதா பண்றாங்க இல்ல லேபர் தா
அ
எல்லா மேனுவலா பண்றாங்க
ஒகே ஒகே அவுங்க குட்ஸ் எல்லா தேக்கு அந்த மாரி மர
அ தேக்கு கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்குன் வைங்ளே
அ
தேக்கு ரப்பர் உட்டு என்ன என்னங்ம்மா
நீங்கள் அக்கெளசண்ட்ஸ் பாத்து மெய்ன்டன்
நா ஆக்கெளசண்ட்ஸ் மட்டு
அப்றோணா உங்க காலேஜ் லைப்ல
இல்ல உங்களுக்கு க்ளிரா இருக்க நெட்வொர்க்கு
ஆ இருக்குணா ஃபுல்லா கெடைக்குது
ஆ இப்ப இப்பதா க்ளிரா கேக்குது ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன கேட்டீங்க
காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிர்க்கிங்ளான் கேட்டே
அ போய்ர்க்க ஜி நிங்க
ஆ நம்ளல்லா போலங்ண்ணா எ காலேஜ்லா எங்கியு அனுப்புல
இப்போ நீங்க ஸ்கூல்ல ஸ்கூல் படிக்கும் போது
ஆ ஸ்கூல் படிக்கறப்பே வேணா பதனொன்னவது படிக்கு போது ஒரு தடவ ஸ்கூல் லீவ் போட்டு போயிருக்கே
ஆ எ எந்த ஊர்க்கு போயிருக்கிங் ஜி கோய்ம்த்தூருங்ளா கோய்ம்த்தூர்ல என்ன ப்ளேஸ்க்குங்க
என்னங் ஜி
ஈசா கோயில்
ஓ ஈசாங்ளா
ம்
சேர் சேர் சேர் சேரி நாங்க கேர்ளா போயிருக்கோ கேர்ளா நல்லாருக்கு
அ எத்த நாள் போயிட்டு வந்தீங்கண்ணா
ஓர் ரெண்டு நாள் டூரு
நல்லார்க்கு க்ளாஸ் பசங்களோட
ஆமாமா நாங்க அ டைரக்ட்டா இங்கிருந்து நாகர் கோய்ல் போனோ நாகர் கோய்ல ஓ நைட்டு ரிசாட்லா ஸ்ட்டே பண்ணிட்டு அடுத்த நாலு ஒரு ஃபால்ஸ்க் போனோ ஹலோ
அ அ கேக்குது
ஃபால்ஸ் பண்ணுவோ
ம்
அப்றோ அந்த ஃபால்ஸ் ஒரு நாள் போய் போயிட்டு அ அது கன்னியாகுமாரில இருக்கு அந்த ஃபால்ஸ்சு
ஆ
அத முடிச்சுட்டு நேரா மறுபடியு ரிசார்ச் பண்ட்டோ ச் அடுத்த நாள் கன்னியகுமாரி போனோ அங்க ஒரு நாளு உ என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வண்டா அதுக்கு அடுத்த நாள் காலையில கிளம்பி அளப்பி இருக்குங்கலயா அளப்பி போட் ஹவுஸ்சு
ஆ ஹ
அங்க போய்ருந்தோ இ அது போட்டோஸ்ன்னா நல்லா இருக்கு ஃபுல்லா ஹவுஸ் போட்டா இருக்கு எல்லாமே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலா அங்க போய்
அ
அது ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணியோட க்ளோஸ் ஆயிரு அந்த போட்டு நம்ப உள்ள என்டர் ஆகணுன்னா ஆறு மணிக்குள்ள போனா மட்டுதா பா அலோ பண்ணுவாங்க
ஆறு மணிக்கப்பறோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க
ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவாங்க ஆறு மணிக்கு உள்ளே போனோம்னா ஆறு மணிக்கு உள்ள போயிட்டு டிக்கெட்லா வாங்கிட்டு அந்த போட்டு் என்ன பண்ணுவனா இங்கிருந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அது லேக் ஏரியிலேயே போகு அந்த ஏரியிலயே போய் ஒரு எடத்துல போய் ஸ்டே பண்ணிரூ நிறுத்திடுவாங்க நைட்டு அங்கேயே ஃபுட்டெல்லா குடுத்துறாங்க சாப்பாடுல்லா குடுத்துருவாங்க அப்றோ நைட் அங்கயே தங்கிக்கலா கால்லா அந்த போட்டு கிளம்பி இங்க வந்துரு மறுபடியு நாம்ம எங்கே பெ கூட்டிட்டு போனாங்களோ அந்த எடத்துல கொண்டு வந்து விட்ருவாங்க அப்றோ நாங்க தூல் அது நல்லா இருக் பா அது அருமையா இருக்கு அந்த இதல்ல லைஃப்ல்லா என்ஜாய் பண்னோ நல்லாருக்கு ஹவுஸ் போட்டுல்லா
அ
அத வுட்டா அடுத்தது நாங்க இதுக்கு போனோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து தா திருவாந்திரோ கோவலம் பீச்சு கோவலம் பீச்சு திரு திருவனந்தபுரம் அந்த எடத்துக்கு போனோ அங்க போய்ட்டு கொஞ்ச நேரோ பீச்சில எல்லா வெளையாட்டு அது நல்லா இருந்தது அது கொஞ்சோ அப்றோ அது ரெண்டு பிளேஸ் பாத்தங்க அப்றோ அதரப்பள்ளி கேள்விப்பட்டுருக்கீங்களா
ஆ இல்லங்மா
அரதப்புள்ளி பால்ஸ்சு
அந்த ஒரு சினிமா படத்துல கூட வருமே புன்னகை மன்னனா என்னமோ ஒரு படோ எடுத்தாங்கல்ல
கேளுங்க
ஒரு சினிமா படோ அதுல கூட அந்த பா பால்ஸ் வரு அந்த ஃபால்ஸ் எப்டின்னா அது பயங்கரமா இருக்கு அந்த ஃபால்ஸ் நல்லா இருக்கு தண்ணி
ம் ம்
அது எப்டின்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் ஒட்டி
அந்த ஃபால்ஸுங்களா
ஆமா அது நல்லா இருக்கோ அந்த ஃபால்ஸ்ல தண்ணி நல்லா இருக்கோ குளிக்கறதுக்கு நல்லவ் நாங்க போனப்ப கரெக்டா மே ஒன்னாந்தேதி நல்ல கூட்டோ அங்க வந்து போவ் எல்லா லீவு தானுங்க லீவு நாள்ல மே ஒன்னு
ம் ம்
நல்லா கூட்டோ இருந்தது நல்லா ஏ என்ஜாய் பண்ணோ
ஆ
அதோ அப்புறோ நெக்ஸ்ட்டு அது அவ்ளோதாங்க அதுக்கப்புறோ ஊர் போனோ நேர கோயமுத்தூர் வந்துட்டோ
ம் ம் நீங்க உங்க ஃப்ரண்ட்ஸ் கூடாதா போயிட்டு வந்தீங்களா இல்ல கிளாஸ்ல டீச்சர்ஸ் அந்த மாரியா
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ம் அ இங்க ஒர்க் பண்ற ப ஃப்ரெண்ட்ஸ்ங்கல்லா சேர்ந்து நம்ம கம்பெனில இருந்து எல்லா போனோ அதுக்கு முன்னாடி நாங் படிக் படிக் போதுன்னா நாங்க அதுக்கு முன்னாடி நாங்க சேலத்துல படிச்சுட்டு இருக்கும் போது இதுக் போயிருக்கோ செஞ்சி மலக்கோட்ட இருக்கில்லிங்ளா
அ
செஞ்சி மலக்கோட்ட போனோ அது எப்படின்னா மலையில அந்த ஓ மேல ஏறி நடந்துப் போனோ நடந்து போய் அந்த வரலாறுல்லா தெரிஞ் கோ இந்த மலக் கோட்ட செஞ்சி மலைக்கோட்ட இப்ப இது யாரு இது பண்ணது யார்யாரு வாழ்ந்தா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோ அதுக்குக்டுத்து இதுக் போணோ ஜி திரு திருவண்ணாமல திருவண்ணாமல போனோ திருவண்ணாமல கோயில் இருக்கில்லிங்ளா அந்த தீபம்ன்னா ஏத்றாங்க இல்ல ஆ அங்க அங்க போனோ அங்க போய் ஒரு நாள் இருந்துட்டு அப்பா அதுக் ஒரு ஹாஃப் டே அங்க செலிப்ரேட் பண்ணோ அப்புறோ சாத்தனூர் டேம் இருக் இல்லிங்ளா சாத்தனூர் டேம் போனோ
நா கூட இப்போ ரீசண்ட்டா எங்க சர்ச் மெம்பர்ஸ்ல்லா சேர்ந்து ஒரு டூருக்கு போய்ட்ருந்தோ
வெளியே எங்க போனிங் ஜி
இது ஏலகிரி ஏலகிரி
ஓ ஏலகிரியா அது எந்த டிஸ்ட்ரிக்ங்க ஓ திருப்பத்தூருங்களா
ஆ மலைகளின் அரசி கேள்விப்பட்டுருக்கீங்கதான
ஆமா ஆமா
அ இங்கதா ஏன் நாங்க இப்போ நாங்க காலையில போயிட்டு ஈவினிங் வந்துட்டோ அந்த எத்துட்ல நறயா போர்ட்ஸ் பாக்குறது அப்புறோ விளயாட்ற்றதுல்லா கேம்ஸ் அந்த மாரி நறைய இருக்கு
சேர் செரி செரிங்
ஸோ இப்போ ரீசண்டா அங்க போய்ட்டு ஒரு ஃபேமிலி மாரி கெட்டுகதர் மாரி போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு எல்லாருக்கூ தெரிஞ்ச பாட்டெல்லா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு
ஓகே ஓகே
வாட்டர் கேம்ஸ் அந்த மேல இருந்து கீல சரிக்கி வரூ இல்லிங்களா அந்த மாரில்லா வந்தோ அதுக்கப்புறோ அந்த மேல்ல ராட்னோ சுத்துறது கார் ஓட்றது அந்த மாரி கேம்ஸ்ல்லா சூப்பரா இருந்ச்சு ஃபேமிலியோட போய் வெளாடுன்னா நல்லாருக்கு
செரிங்க
ஆ ஒரு நாள் ஃபுல்லா காலைல ஒம்போது மணிக்கு போனா மறுபடியு ஈவினிங் ஆறு மணி வரைக்கு பெரியவங்களுக்கெல்லா ஏழ்நூறுபா அந்த மாரி
ஓ ஒ ஒ
சின்ன பசங்களுக்குனா அய்ன அந்த ஹைட்டு வைஸ்சு பாத்து க காசு கலெக்ட் பண்றாங்க
ஓ ரைட் ரைட் ரைட்டு
ம் மத்தபடிக்கி ஆனா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம எந்த கேம்னாலு வெளையாடலா
ஆ ஓகே ஓகே ஓகே
மொத்தமா சேர்த்து பில் எல்லா அதுலே கால்குலேட் பண்ணிப்பாங்க
ஃபுட்டு எல்லா குடுத்தறாங்களா
ஃபுட்டு நாம தனியா பே பண்ணனு ஃபுட்டுதா கொஞ்சோ காஸ்ட்லியா வரு
சேர் சேர் செரிங்க
மத்தபடிக்கு என்னா இங்க கெடைக்கர்து பிரியாணி அப்பறோ வெஜ்ஜிடபுள் ரைஸ்தா
ஓ சர் சர் சர் சர் நீங்க ஊட்டியெல்லா வந்ததுல
ஆஹா இல்லங்ன்னா உன்னு போல அந்த பக்கோ
சேர் செரிங் ஊட்டி நல்லா இருக்கு ஊட்டி எப்டினா நல்ல அ எப்போதுமே வெக்கேஷன்ல வந்து ஏ மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசோ வந்து பயங்கரமான கூட்டோ இருக்கு அப்ப ஆனா அப்பதா சீசனு
ம்
அப்போ ஃப்ளவர்சு இருக்கு அப்றோ எல்லா ஃப வியூ பாயிண்டு எல்லாமே க்ரௌடு நல்லாருக்குங்கன்னு வைங்ளே கூட்டோ அதிகமா இருக்கனால அப்போ வேணா அப்போ இப்போ போனா குளுரா இருக்கு கொஞ்சோ
ஆஹ உங்கூர் சைடு ஊட்டீங்ளோ
ஆமா வ நமக்கு இது பக்கந்தாங்க
ஆ ஆ
அ அதனால வ கூட்டோ இருக்கு நல்லா இப்ப போனோம்னா குளுர் இருக்கு
க்குதுங்களானா அந்த சைனு மாரி வருங்ளே
அ ப அந்த இதுல ப அது இன்னு ஒடிட்தா ஆ மே ஊட்டிக்கு மேட்டுப்பாளயத்துக்கு இருக்கு
ஆ மழ அடிவாரத்துல பயங்கரமா ஓடு அப்டினு சொல்லிருந்தாங்க நா ஒருநாள் கோயாமுத்தூர் வரும்போது கீழருந்து பாத்தா அந்த மல மேல ஏற ட்ரெயின் நல்ல தெரியு அந்த வெளிச்சோலா அப்டி தெரியுனு சொன்னாங்க
ஆமாமா அது விது அது வந்து நம்ம வெள்ளக்கார கொண்டு வந்தது அந்த த ட்ரெயினு அது பள்ளி சக்கரோ இருக்கு அந்த பள்ளி சக்கரம் போது லாக் ஆகிதா போகு
ஆ ஆமா
நார்மலா இருக்றத விட எட ஒரு பள்ளிச்சக்கர ஒன்னு எக்ஸ்ட்ரா குடுத்துருப்பாங்க
ஆஹ
அதுல போவு அந்த ட்ரெயினு
ஆ சரிங்
அது நல்லாருக்கு ஜி அது எல்லா அது சி டிக்கெட்லா ரொம்ப சீசன்லா இப்போ கெடைக்றதுல்ல இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லா கம்மியா இருந்தது டிக்கெட்டு
ம்
இப்போ ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க
ஆமா
ஆமா ஜி அது டிக்கட்டு நம்மோ புக் பண்ணி வெக்கணு எப்டியு ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதா புக்கா நமக்கு வந்து டிக்கட் கன்ஃபாம் ஆகு
ம்
நாலு பெட்டி அஞ்சு பெட்டி தா இருக்கு மேக்சிமம் ஆ
சேரிங்ணா சேரி டைம் ஆச்சு
ப டைம் இருந்தா போய் பாருங்க நல்லாருக்கு ஆனா
ம் ம் செரிங்க அண்ணா சேரி பத்து நிம்ஷோ ஆயிட்சி ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூ